சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் எங்க வீட்லயு எல்லாரு நல்லமா இருக்காங்க தோழி தோழி நா எனக்கு வந்து ஆ இனிமேதான் தோழி நைட்டுக்கு இனிமே தா நீங்க செஞ்சட்டீங்கா நைட்டுக்கு
இல்ல தோழி இல்ல சிஸ்டர் நானு இனிமேல் தா செய்யணு
அப்டிங்களா என்ன இன்னைக்கு ரைஸா இல்ல அ நாஸ்டா ஐட்டம்ஸ் ஏதாதுமா
ரைசு இருக்கு கூட வந்து தோச ஏதாவது சேர்த்து செஞ்சுக்கலாம்னு சொல்லி
சரி சரி சரி ஏன நா வந் து ஒரு பேபி பொறந்து இருக்காங்க அவுங்களுக்கு வந்து கிஃப்ட் கொண்டு போகணு அது என்ன கொண்டு போனா கரெக்ட்டா இருக்கு
நம்ம வந்து அவுங்களுக்கு தேவையான சின்னப்பாப்ப ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி அந்த போ கட்டுற மாதிரி வருதுல கட்டுற மாதிரி பனியன் கிளாத்ல சாஃப்ட் பனியன் கிளாத்ல வரு அந்த மாதிரியில கூட ஜட்டி வரு அந்த மாதிரி எடுத்துட்டு போலாம் இல்லனா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஒகேஷனுக்கு போடுற மாதிரி வேணும்னா நம்ம வந்து அவுங்களுக்கு ஜம் ஜம் சூட்டு இல்லன்னா டுங்குரி அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு போலா இல்லன்னா நம்மங்க அவுங்களுக்கு வந்து அந்த
ம்
பேபி அ திங்ஸ் இருக்குல்ல கிரீம்மு சோப்பு ஷாம் பு லோஷன் அந்த மாதிரி கிட்லாம் வருது உங்களுக்கு ஒரு எட்நூறுபா அதுல மாதிரி இதுல அது கம்மியானா ஒரு நானூறுபா கூட இருக்கு உங்களுக்கு நல்ல பிராண்ட்ல
சரி இப்ப டைப்பர் கூட வாங்கி குடுக்கலாமா
டைப்பர்னா நம்ம வந்து ஃபுல்லா டைப்பர்னா ஒரு மாதிரிய ஆயிருக்காது கண்டிப்பா நம்ம வந்து கூட ஏதாவது ஒரு கிட்டு கூட அது ஒரு கிஃப்ட் வருதுன்னா அப்டின்னா பரவால்ல நம்ம ஒரு டைப்பராவே ஃபுல்லா குடுத்தா அதுவு அதுவே நம்ம ஏதோ உங்கள கீழ தாழ்த்தி காட்டுற மாதிரி ஆகாதான்
சரி சரி அப்போ நம்ம வந்து ட்ரெஸ்சு அது கூட பேம் ப்பரு அது கூட ஏதாவது டாய்ஸ்சு அந்த மாதிரி கொண்டு போகலாம் இல்லையா
கண்டிப்பா சின்ன பசங்களுக்கு அந்த கெமிக்கல் ப்ரீ டாய்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம வேற ஏதாது வாங்கிட்டு போலா நம்ம புல்லா டைபர் வாங்கிட்டு போனா ஏதோ அவங்கள நம்ம அவங்க வாங் வாங்க முடியாம இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண மாதிரி இருக்காது நம்பளா அவங்களா வந்து கேட்டா நீங்க உங்களுக்கு என்ன வேணு கிஃப் ட்டு அப்டின்னு நம்ம கேட்டு அவங்க சொன்னாங்கனா அது நார்மலா இருக்கு நம்பளா அந்த மாதிரி பண்ணா மேபி கொஞ்சோ ஆக்வர்டா இருக்கு நெனைக்கிறேனா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன அப்புறமா நானு யோசிக்கிறே அத பத்தி
கண்டிப்பா அது வந்து சில பேர் யோசிக்க மாட்டாங்க கொஞ்சோ ஒரு நாலஜபிள் பசங்க இருந்தா அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம்
ஆமா இப்போ நம்ம வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க அப்டின்னா நம்ம அதெல்லா கொண்டு போக தேவல்ல டிரெஸ் மட்டு கொண்டு போனா போது இல்லியா
ஆமா ஆமா ட்ரெஸ்ஸு இல்லன்னா போட் சோப்பு அந்த மாதிரி எதா கிட் மாதிரி வருது இல்ல உங்களுக்கு பேபி கிட்டு ஸ்கின் கேர் கிட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு போலா இல்லைன்னா ஒரு டிரஸ்ஸோ வாங்கிட்டு போலா நீங்க
கீட்டுல என்னன்னல்லா இருக்கும்
கிட்ல கிட்லஸ் கேட்குறீங்ளா நீங்க
ஆமா கிட்ல என்னென்னா இருக்கும்
உங்களுக்கு வந்து அதுல பவுடர் ரு இருக்கும் சோப்பு, பேபி பாடி லோஷன் இருக்கும் ஃபேஸ் லோஷன், ஃபேஸ் கிரீம் இருக்கு உங்களுக்கு வேற எதுன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட கற்சீப்பே கூட வந்து மிட்டன்ஸ்சு கைக்கு போற மிட்டன்சு கால்கு போட்ற இந்த சின்ன சாக்ஸ் வரும்ல பேபி சாக்ஸ்சு அந்த மாதிரி இருக்கும் கூட வந்து அந்த பேபி கேப் வருதுல பேபி பாய் அந்த மாதிரி ஏதாவது எழ்தி வருதுல அந்த மாதிரி கேப் வரும் இதுல்லாம் தா மோஸ்ட்லி வரும் நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸா போய் வாங்கணு னா மேபி அதிகமான திங்ஸ் நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஹ் லைக்கு சின்ன கோம் இது கோம்ப் இருக்குல்ல சி அஹ் சீப்பு
ம்
அந்த மாரி விஷ்யங்கள் நீங்க ட்ரெஸ் கூட இருக்கு அதுல மேபி உங்களுக்கு பட்டன் போடுற மாதிரிச்சி
இப்போ ட்ரெஸ் கூட அந்த இதெல்லா இருக்கிறதுன்னா அது எவ்ளோ இருக்கு
ஆ உங்களுக்கு அதுன்னா உங்களுக்கு ஒரு ஆய்ர்ரூபா கிட்ட இருக்கு கண்டிப்பா இப்ப இருக்கிற விலைக்கு உங்களுக்
சரி இப்ப ஆயிர்ரூபா குடுத்தா அதுலயே ஒரு ட்ரெஸ்சு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லா வந்துரு
கண்டிப்பா வரும் சிஸ்டர் ஆமா ஆமா வரும் சிஸ்
சரி கண்டிப்பா நான் அதுல என்ன வாங்கலான்னு பாக்கறே
நீங்க வந்து நீங்க எந்த மாதிரி ப்ராடக்ட்ட விரும்புறீங்களோ அதுக்கான வெப்சைட்ல போங்க இல்லனா உங்களுக்கு இப்போதா அதிகமான வெப்சைட் இருக்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆமேசான்னு அதிகமான வெப் சைட் இருக்கு எல்லாத்துலயும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டா தெரியுதோ எது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கோ அத பாத்து நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு மல்டிபில் ஆப்ஷன் இருக்குன்னா இப் முதல எல்லா உங்களுக்கு வந்து வெளியில போய் கடல சுத்தி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ எ எவ்வளவோ ஃபெசிலிட்டி இருக்கு எல்லாமே வீட்ல இருந்து நம்ம வந்து எல்லாத்தையு ஆ ரொம்ப மல்டிபிள் ஆப்ஸ் ஆ வந்து நம்ம ஆமா எல்லாத்துலயு கம்பேர் பண்ணி நம்ம வாங்கிக்கலா
கர்டி
அதுக்குன்னு ஓ உங்களுக்கு எ எ ஒரே ஒரே ஆப் நீங்க டவுன்லோட் பண்ண அதுல வந்து எல்லா ஆய் மஜ் எல்லா தேவையான ஆப்ஸும் இருக்குமா கம்பேர் பண்ணி நம்ம வந்து எது வேணுமோ அது ஆர்டர் பண்ணிக்கலாமா நா இப்பதா ஒரு யூடியூப் செயலில ஒரு பகிர்ந்திர
சேரி அப்டிங்களா செரி நா பாக்கறே அது என்ன இருக்குன்னு அது செக் பண்ணி பாக்குறேன் இப்போ கேல் பேபிஸ்கு வந்து நார்மல் காட்டன்ல அந்த மாதிரி கெவுன் வாங்கிட்டு போனா நல்லா இருக்குமா இல்ல கொஞ்சோ ஹெவியா அந்த மாதிரி வாங்கிட்டு போனா நல்லா இருக்குமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி
ஆம்மா நம்மளோட எ மேன் பட்ஜெட்க்கு தகு தகுந்த மாதிரி தா உங்களோட நல்ல பட்ஜெட் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு நல்ல கவுன்னு கூட வந்து ஒரு ரெண்டு பணியன்னு அந்த க க கழுத்துல கட்டுற கயிறு மாரி வருதுல் லா சொன்னேல ஒரு மாதிரி இது ரெண்டு வாங்கிட்டு ஒரு ஹெவியான டிரெஸ் ஒரு ஆறு ம ம மா மூணு மாசோ ஆறு மாசோ போடுற பாப்பா மாதிரி நீங்க ஒரு நல்ல ஹெவியான டிரெஸ் கூட வாங்கிட்டு போலா இல்லவு இல்லைன்னா நீங்க ஒரு சாஃப்ட் கிளாத்ல வாங்கிட்டு இப்போவே பாப்பா போடுற மாதிரி இருக் க்கணு அப்டின்னா நீங்க ஒரு ஹெவியான நல்ல கு குவாலிட்டில உங்களுக்கு டிசைன் டிசைன் என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு போல்லா அவங்களுக்கு சாஃப்ட் கிளாத்ல பாப்பா சின்ன பாப்பா கே போடுற மாதிரி அந் அந்த மாதிரி கூட நீங்க போ வாங்கிட்டு போலாம்
ஆ
ஷி லுக்
கண்டிப்பா கண்டிப்பா நா அதுல ட்ரை பண்றே அந்த வெப்சைட்லயு பாக்குறே அண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸையு பாக்குறேன் நா
பெரியது வங்கலா இல்ல வந்து நீங்க வெளியில போயிட்டு வாங்குறீங்களா எப்பு
உம்
எப்டி இருக்கு
ஆமா கண்டிப்பா அது கொஞ்சோ செக் பண்ணிட்டு நல்லா பாத்து தா வாங்கணு ஏனா பசங்க எப்டி போடுறாங்கன்னு இப்ப தெரியாது நாயெல்லா என்ன போ எப்டி வாங்கிட்டு போல எனக்கு ஒரு கன்பியூஷன்
ஆமா ஆமா கண்டிப்
அதுக்காக தா அவங்ககிடகேட்டுக்கிட்டான்
நீங்க வந்துக்கு
ஆ
நம்மளுக்கு நெறைவா இருந்தா ச்ச உங்களுக்கு நெறைவா இருக்கு கண்டிப்பா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதுதா பாத்து வாங்கிட்டு போனு தோழி என்னா இப்ப வாங்கிட்டு போற பர்சனுக்கு வந்து அது புடிக்கணு
கண்டிப்பா
வாங்கிட்டு போறத பாத்து அவங்க சந்தோஷ படணு அதுதா இல்லன்னா வாங்கிட்டு போய்ட்டு எந்த ஒரு ப்ரோஜனமு இல்ல
கண்டிப்பா கரெக்டாதா சொல்றீங்க நீங்க ஒருத்தங்கள் கிஃப்ட் பண்றதுக்கு நம்ம வந்து அவங்க எப்படி போடுறாங்க அவங்க எப்படி
ம்
வாங்கிட்டு போறது வந்து ரொம்பவே நல்லது அப்போதா ஒருத்தங்க வாங்க வாங்குறவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு ஒரு பாத்த உடனே கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தார் கு
இப்போ ஃப்ராக்ஸ் எதாவது வாங்குனா எப்படி லைட் கலரா வாங்கட்டுமா இல்ல டார்க் கலரா வாங்கட்டுமா
பஸ்ட் பாப்பாக்குன்னா நம்ம வந்து டார்க் கலரே வாங்கலா ஏன்னா பாப்பாக்கு வந்து மோஸ்ட்லி டார்க் கலர்ஸ் போட்டா நல்லாருக்கு நீங்க அந்த மாதிரி பாத்து வாங்குங்க கண்டிப்பா மைட்ல சேர்ந்த மாதிரி டார்க் கலர்ஸா இந்த ரெட் கலரு சிவப்
அப்ப வந்து கொஞ்சோ லைட்டு இல்ல பாப்பா வந்து கொஞ்சோ டார்க் கலரு
ஆ கொஞ்சோ இதா இருக்காங்க அமாக்க மால்கலர் இல்லன்னு சொல்றாங்க சரி அப்பனா நீங்க
ஆமா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா தோழி